ஹலோ
ஹா கேக்தா
ஆ உ டவர் இல்லாத மாரிருக்கு பாத்துக்கங்க
இப்ப கேக்குதா
அ ட ஒரு மாரி வாய்சு இது பண்ணி கேக்குது
ஓ பிரேக்காகுதா நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது
அதா அதா ஒங்க வாய்ஸ் எனக்கு கொஞ்சோ பிரேக் ஆகுது பாத்துக்கங்க நல்லா வச்சுக்கங்க ஓகே ஓகே ஓகே சாப்டாச்சா சாப்ட்டீங்களா இன்னு இல்ல இப்பதா குளிச்சுட்டு தோச ஊத்த போறே இப்பதா
பழத போட்
ஆமாமா தோச ஊத்தலா அப்டின்ட்டு
ஓகே ஓகே இதுல கொஞ்சோ சவுண்டு கம்மியா வச்சுக்கோங்க ஏனா அது ஆ பேக்ரவுன் நாய்ஸ் இருக்கு
இருக்க கூடாதா ஆமா ஆமா எப்பவுமே வேலையெல்லா முடிச்சுட்டு தா பண்ணுவே இன்னைக்கு கொஞ்சோ ஒரு பத்து மணிக்கு மேல கொஞ்சொ வேலருக்கு நமக்கு
ஓகே ஓகே இனிதா சாப்புட்னுங்களா
ப்ப சாப்படலா தோசைய ஊத்தி வச்சுட்டுக் கொஞ்ச நேரோ கலிச்சு சாப்ட வேண்டியதே ஒரு பக்கோ துணி தொவச்சிட்டுருக்கு தோசையு ஊத்திட்டு ஆமா ஆமா ஆமாங்க வாசிங் மிஷின்ல பொட்டு நம்ம கையிலயெல்லா தொவைக்க முடியாதுல ஆமாங்க எனக்கு ஒரே பொண்ணு தா ஸ்கூல் போயிட்டா ஆ டென்த் படிக்கிறா பாப்பா ஆமா டென்த்து டென்த்து
ஒகே ஓ கே எனக்கு ரெண்டு கொழந்தேக எனக்கு பைய ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் து பாப்பா வந்து ஃபஸ்ட்ஸாண்டர்ட் போயிட்
ஓ குட்டிப் பிள்ளைங்க ஐயோக்கா எனக்கே காலைல இந்த ஸ்கூ ஸ்கூல் கெலப்புறது பெரிய விஷயமாருக்
ஆமா ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாரி இருக்கு
இல்ல எனக்குலா பாத்தீங்ன்னா சின்ன கொழந்தையா இருக்கும் போலா எனக்கு எந்தப் ப்ரச்சனையும் பண்ணவேல்ல பாத்துக்கங்க சின்ன கொழந்தையாருக்கு போது அழகா நானு அப்ப ஸ்கூ கூல் போய்ட்டுருந்தே அ நா அவ எங்க வீட்லந்து காலைல ஆர்ரைக்குலா கெளம்பிறுவாரா நாங்க ரெண்டு பேருந்தான் ஸ் கெளம்பனும் பாத்துக்கங்கக் குளிக்க வச்சன்னாச் சமத்தா அதுவே டிரஸ் மாட்டிக்கிரும் யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிரும் அதுவே எல்லா ட்டு நாக் கெளம்பிக்கிட்டேதுக்கு சாப்பாட ஊட்டி விட்டுக் கரெக்டா எல்லா வேலையு பண்ணுங்க பாத்துக்கங்க இப்பொ பெருசா ஆஹ ஆஹப் பிள்ளைங்க வந்து ரொம்ப சோம்பேறி ஆராய்ங்க ஒரு வேலயும் பாக்க மாட்ராய்ங்க
ஓ சேர் சேரி நல்லா படிக்கிறலாப் பொண்ணுட் டென்த் ஸ்டாணடு பப்ளிக் ஓ சேரி சேரி ஸ்டேட் போடுங்ளா இல்ல ஸ் சிபிஎஸ்சி போஷனா ஸ்டேட் போர்டு ஓகே ஓகே அடுத்து என்ன ஆக ஓ சூப்பர் சூப்பர்
ச அதே ஸ்கூல்ல தா அவங்களு படிக்கிறாங்க இருந்தாங்க பஸ்ட் நான் பாப்பாவை போய் நெனைக் கேஜில சேக்கும் போது இருந்தாங்க அதுக்கப்பறமா வந்து அ ஒருத்த ஒருத்தங்க வந்து நா வேல பாத்து பாருங்க இப்ப எங்க ஒரே ஸ்கூல் தான் ஆனா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கு ஆ அதுல ஆ அதுல பத் திங்னா நா நா எனக்கு லெவன்த் எடுத்த பாட்னி மிஸ் வந்து நா வேல பாக்கற ஸ்கூல்ல அவ அவங்களும் வந்து வேல பாத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க அங்கதா சொன்ன காலையில பாத்தீங்கன்னா நானு அவங்க காலையில போனனே அவங்கதா உக்காந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாப்பா கூட்டு போக போதே நா சொல்லுவ இவங்கதா எனக்கு லெவன்த் எடுத் த டீச்சர்பா அவங்க அப்படின்னுவ ஆமா தமிழ் மீடிய இங்கிலீஷ் மீடிய ரெண்டு இருக்கு அங்கயே நா வந்து ஹாஸ்டல் தமிழ் மீடியத்துல நா இருந்திருது ஹாஸ்டல் மட்டு அதனால நம்ம போனோனே நம்மளுக்கு அங்க அப்படி வேலைய போட்டு கொடுத்துட்டாங்க ட்ரீக்லா நம்மலால வேல பாக்க முடியாதுங்க அது ரொம்ப ஒரு டார்ச்சரான வேல மெட்ரிக்ல வேல பாக்குறது வந்து ரொம்ப கஷ்ட அது ரொம்ப காலையில சீக்கிரமே போயிரணு பாத்துக்
இப்ப நீங்க சொல்ற ஸ்கூலு மெட்ரிக்கு இல்லையா அப்டின்னா அது என்னது
படிக்கிறது வந்து மெட்ரிக்கு நா வேல பாத்த ஸ்கூல் வந்து எய்டட் ஸ்கூலு எய்ட ஸ்கூல வந்து உங்களுக்கு வந்து எட் ட்டே முக்காலுக்கு போனா போது எட்டு ஐம்பதுக்கு நம்ம உள்ள இருக்கணு இங்கல்லா அப்படி இல்ல ஏழு அம்பதுக்குல்லா உள்ள இருக்கணு நம்ம மெட்ரிக் ஸ்கூல வந்து ஏழு ஐம்பதுல உள்ள இருக்கணு ஆ எப்படி ஸ்டடி இருந்தாலு இல்லாட்டியு ஃபைவ் ஃபைவ் ஃபைவ் ஃபிப்டின் வரையும் இருக்கணு பாத்துக்கங்க உள்ள இப்ப நா வேல பாத்த ஸ்கூல்ல அப்படி இல்ல ஸ்டடி இருக்கிறவங்க மட்டு அஞ்சுமணி வர இருக்கலா மத்தவங்க ஃபோர்டொன்டி கெலா கெளம்பிடலா அந்த மாரி ச் ரொம்பல்லா இது பண்ண மாட்டாங்க நா வேல பார்த்த போது ரொம்பல்லா நா நைன்தல இருந்து டுவெல்த் வரையும் போனீங்க எல்லா கிளாஸ்மே போட்டே சிக்த் டு டுவெல்த் வரையு ஒவ்வொரு சப்ஜெக்ட் எனக்கு மெயின் சப்ஜெக்ட் வந் து நைன்த டென்து இது இங்கிலீஷ்
ஓ என்ன மேஜர் முடிச்சிருக்கி
நா நியூட்ரிஷன் டயடடிக்ஸ்ங்க லெவன்த் டுவல்த் வந்து நர்சிங் எடுப்பே நைன்த் டென்த் வந்து இங்கிலீஷ் எடுப்பே ஆ காலேஜ் டிகிரி வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயடடிக்ஸ்
அவினாஷிலிங்கத்துல படிச்சீங்களா
இல்ல நா கம்பத்துல அ அவினாஷிங்கள போயிட்டு என்னால அங்க படிக்க முடியல கொஞ்ச ஹெல்த் இஷ்யு னால நானு அங்க டிஸ்கின்டின்யூ பண்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எம் எஸ் சி பி ஜி பண்றது யூ ஜி வந்து இங்க கம்பத்துல படிச்சேங்க
ஓகே ஓகே ஓகே பி எட் முடிச்சிருக்கீங்களா
பி எட் முடிக்கல பி எட் இல்லாம அதுக்கு தகுந்த மாரி இந்த இது சைல்ட் கேர் அண்ட் டெவலப் மண்ட் இருக்கு பாருங்க அந்த
இப்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்ல எப்டி
இப்ப போல இப்ப போல வீட்லதா இருக்கே இந்தா இவங்கள பாக்கணும்ல ஆமா டென்த் வந்துட்டாங்க இவங்க ஆமா சாப்பிட மாட்றது ஒன்னு செய்ய மாட்டது நம்மளே இதல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் அப்டின்னா நம்ம ஒண்ணுமே செய்யாதுங்க பாத்துக்கங்க அ டெய்லியும் எங்க அம்மா கூட ஒரு போராட்டமா இருக் க்கும் எங்களுக்கெல்லா எங்க அம்மாலா கெளப்பவே முடியாது நம்ம இருந்தாதா அத கத்திகித்தி கெளப்புவோ எங்க அம்மான்னா சண்ட போட்டுக்குருவாய்ங்க கோச்சுக்குருவாய்ங்க என்ன வேணாலும் செஞ்சுக்குருவாய்ங்க ரெண்டு பேரு அப்றொ ஆமாங்க ஒரு நாளைக் நம்ளா விட்டுட் டே போ முடியாது அந்த மாதி இருக்கும் பாத்துக்கங்
என்னங்க ஒரு பொண்ண வெச்சுட்டே இவ்ளோ நீங்க சொ
அதுதா சொல்றே எனக்கு சின்னதுலல்லா உண்மயில கொழந்தியா இருக்கும் போதெல்லா பாத்தீங்னா அ ரொம்ப சமத்தா இருப்பாய்ங்க பக்கத்து வீட்டுலலாம் கேப்பாங்க ஏம்மா உ வீட்ல பச்சப்புள்ள இருக்கா இல்லயான் கேப்பாங்க ஒரு சத்தம் கூட வரமாட்டுது இவ்ளோ சமத்தா இருக்குதுன்னுவாங்க இப்ப இந்த கொரொனோக்கு பின்னாடி பாருங்க எனக்கு நல்லாவே டிப்ரன்ஸ்ஸேட் தெரியுது பாத்துக்கங்க கொரோனோக்கு பின்னாடி ஆம்மா கொரோனோக்கு பின்னாடி பிளஸ் வந்து டீன் டீன் ஏஜ் வேர் இல்லயா அப் அட்ட சோம்பேறி ஆய்ட்டாங்க பாத்துங்க கொரொனோக் பின்னாடி ரொம்ப ரொம்ப சோம்பேறி ஆய்ச்சுங்க பிள்ளைங்க
ஆம்மா ஆமா ம்
து சாப்பிறதுக்கூட கஷ்டப்படுறாங்க பாத்துக்கங்க
ஆமா அதா அந்த டைம்ல சுறுசுறுப்பா இருந்தவுங்ளே கூடமே உக்கார வெச்சிடுச்சி இந்தக்
உண்மையிலே அதுதான் எனக் ரொம்ப நா சொல்லுவேன் இந்த கொரனா வந் உனய தாண்டி ரொம்ப லேசி ஆக்கிருச்சு அப்டின்ன என்னா அந்த புள எப்ட்லா இருக்காது எல்லார் இப்பயெ பிரண்ட்ஸ்ல்லா கேப்பாங்க இப்பிடி இருந்த பிள்ளையா இப்டி ஆய்ட்ச்சு அப்டின் ரொம்ப சமத்தா இருக்கும் பாத்துக்கங்க அவ்ளோ ஹெல்ப் பண்ணும் எனக்கு அந்த வய்ஸ் எனக்கே ஆச்சிரியம்மா இருக்கும் பரவால் நம்மல்லா குடுத்து வச்சோங்கப்பா சின்ன வயசுலே நம்மக்கு எப்பிடி ஹெல்ப் பண்ணுது பார் இல்ல அப்படின் இப்பவுமே பண்ணுவா எப்ப பண்ணுவான்னா நா ரொம்பொ முடிலன் படுத்துக்கிட்டா மட்டும் பண்ணுவா பாத்துக்கங்க ஆனா ரொம்ப பாசம் அப்படி பாசமா இருப்பாய்ங்க பாத்துக்கங்க என்னாலயே தாங்க முடியாது
ஆ ஒரு ஒரு அஞ் சு வருஷமா உங்க பொண்ணு உங்களய ரொம்ப தொல்ல பண்றா நெனக்கிறேன்
ரொம்போலா ல்ல சொன்னோன்ன கோவந்துரு பாத்துக்கங்க நீங்கெப் டிம்மா நி அப்டி சொல்ல போச்சி நா உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றேன்னு அப்டியே ஒரு அவ அழுக போடுவா பாத்துக்கங்க
உங்க வீட்ல பாப்பா செல்லமா அவ்ங்க உங்க செல்லமா இல்ல அவுங்க அவ்ங்க ஹஸ்பண்ட் செல்லமா பாப்பா
அவ்ங்க ஏ ஹஸ்பண்ட் வந்து ஒரு வார்த்த கூட சொல்ல மாட்டார்ங்க அந்த பிள்ளய
ஓ அதனால அது நீங்க கொஞ்ச திட்டற மாரி இருக்குல்ல பின்ன அவப்பேச
அ அப்பிடி இருந்தாலும் எங்கிட் டேதாம் பெட்டாருப்பா எங்கிட்ட எங்அம்மா கிட்யுந்தா ரொம்ப பெட்டா இருப்பா ஏன்னா அவ்ங்கப்பா பாத்தீங்கனா காலல ஆர்ரிக்கெல்லா கெளம்பிரு வரு நைட் ஆற்ரைக்கு தா வருவாரு பாத்துக்கங்க அது சின்னதுலருந்தே அப்படிதா வேலைக்கு அவரு கெளம்பிருவாரு து அதனால ரொம்பல்லா இல என்கிட்ட தா புல் அண்ட் புல் எங்கிட்ட எங்க அப்பா அம்மா கிட்ட தா இருந்தனால இப்போ வந்து எங்க எங்க அம்மா நானு அவ்ளதா அந்த அளவு தா அதுக்கப்பறந்தா அவ்ங்க அப்பா ஆனா கேக்குறது மட்டும் அவ்ங்க அப்பாட்ட கேப்பாங்க எல்லாத்தியு பிளீஸ் பா அத வாங்கின் தரீங்களா அத வாங்தரீங்ளானு படீன் குட சொல்ல மாட்டாரு பாத்துக்கங்க அது என்ன தப்பு செஞ்சாலு எனக்கு விழுகு நீ நீ சரியா வச்சுருந்தா ஏன் அந்தப்புள்ள அப்டி பண்ணுது அப்டின்வாரு பாத்துக்கொங்கப் ப்பதா என்க் செம்ம டென்ஷன் ஆய் கத்துவேன் ஏ இது அந்த பிள்ளய சொல்லணும்ப்பா நீங்க அப் ப்டின்னாலும் நீ கரெட்டா வச்சிருந்தா அந்த பிளையும் அப்டி பண்ண போது அப்டின்னுவாரு அந்த ஆமா இத்தான் எனக்கு தெ இன்னிக்கா ஆ இன்னிக் வெஜிடபிள் பிரியாணி வேணும்னு கேட்டுச்சு அதனால அதுக்கு வெஜிடபிள் பிரியாணி வச்சு உருளைக்கிழங்கு வேணுமா என்னப்பா இது காம்பினேஷன் குருமா வச்சு தரேன்னே எனக்கு வேண்டா வெஜிடபிள் பிரியாணி வச்சு எனக்கு உருளைக்கிழங்கு பிரை பண்ணித்தாங்கட்டாங்க
நல்லாதா இருக்கு
அத நல்லாக்குமா அப்படின்னாங்க சரி எக்காவது போட்டு தரே எனக்கு இதுதான் வேணுனுச்சு சரி ஓகே வெஜிடபிள் அது கேட்டதே குடுத்து விட்டாதா சாப்பிட்டு வருவாங்க இல்லான அந்த சாப்பாடு அப்படியே திரும்பி வரும்
உங்களுக்கு எப்படி டீச்சிங் லைன்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு
எங்க வீட்டுல எல்லாருமே டீச்சர்ஸ் தாங்க எங்க அப்பா எங்க அம்மா எங்க சித்திங்க எல்லா பால்வாடி டீச்சரு ஆமா ஆமா நான் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல டியூஷன்லா எடுப்பேன்
ஓ
எங்க ஊர்ல சும்மா எடுப்பே அமௌண்ட் எல்லாம் இல்ல சின்ன வயசல சுல நாலஞ்சு பசங்க வருவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தே அதுக்கப்புற படிச்சு முடிச்சு வந்த உட நான் புல் அன் புல் நா ஹாஸ்டல்ல தா இருந்தே அ படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு ஸ்கூல்ல போய் என்மோ ஸ்கூல்ல போய் சேத்து வுடுற மாரி என்ன வேலைக்கு சேத்து வுட்டார் வீடலயே இருக்க வுடல வீட்ல இருந்தா என்னப்பா போர் அடிக்கும்ல ப்பா அப்படின்ட்டாரு
ஓ அத விளையும் பயிர் மூளையிலே தெரியும் சொல்லுவாங்களே
கண்டிப்பாங்க ஆமா அதே மாரிதா அதுக்கப்புற அப்படியே நம்மளுக்கு டீச்சிங் லைன்லயே வேலையு கிடைச்சிருச்சு என்ன எனக்கு என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லாம இருந்தக்கிறதுதா கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புற நர்சிங் குடுத்தாங்க கலா சரி ஓகே நர்சிங் நம்ம டிபார்ட்மெண்டோட கொஞ்ச கொஞ்ச ஒத்து வரும் எல்லாமே
நீங்க பியூர் சைன்ஸ்
ஆ ஆமாம் செகண்ட் குரூப் ஆப் பயூர் சயின்ஸ்
ஓகே ஓகே சிஸ்டர் ஆஹ் எனக்கு கொஞ்ச வேலை இருக்கு அப்புற பேசலாமா ஆ பாய் பாய் கட் பண்ணுங்க சிஸ்டர்